ஹலோ
ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆ மேடம் கேக்குதா மேடம் ஆ சொல்லுங்க மேடம் என்ன மேடம் அன்னைக்கு அன்னைக்கு கால் பண்றேன் நீங்க காலே பண்ணல எனக்கு நேத்து எங்க ஊர் சுத்தி இருந்தேன்
நேத்தா நேத்து எங்குமே போலியே சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கிளினிக்கு போயிட்டு அப்றோ தூங்கிட்டேன் அதோட நைட்டு தான் எந்திரிச்சே நைட்டு் எட்டு மணிக்கு எந்திச்சு
ம்
பொரோட வாங்கி சாப்டு தூங்கிடேன்
பொரோடா சாப்டிங்க
ஆ
செரி என்ன ஆச்சு நான் என்ன பண்ண உங்கள
என்னென்னா
காலே பண்ணலே எனக்கும் காலே பண்ணலே
சார் தா பிஸி நான் கேட்பேன் நீ வீட்ல இல்லன்னு சொன்னா விட்ட வீட்ல இருந்தாதானா ஃப்ரைடே வந்து மதுர்வாயல் போயிட்ட
ஃப்ரைடே வா ஏன் மதுரவாயல் போயிட்டோனா
ஆமா ஜோச அண்ணா ப்ரேயர் மீட்டிங் போல
போல இன்னைக்கு அன்னைக்கு போல அன்னைக்கு எல்ல குப்டனாங்க என்ன நான் போல சர்ச்சல வந்து இது சர்ச்சல வந்து போல சர்ச்சயில வந்து இது
அது தெரியும் ஆனா நீ அங்க போயிட்டுள்ளே சர்ச்சக்கு போனான்னு சொன்னான்
இல்ல
அங்க போயிட்டு நீ லேட்டா வந்து திருப்பி பதினொரு மணிக்கு போகணேன்னு சொன்னா
யாரு
ஜாய்
இல்ல நான் போல அன்னைக்கு நான் என்ன ஆயிடுச்சு இங்க இருந்துட்டேன் வீட்லயே இருந்துட்டேன்
நான் கேட்டேனே நான் வெள்ளிக்கிழமே கேட்டேன் வீட்ல இல்ல பதினோரு மணிக்கு கால் பேச ஸ்டார்ட் பண்ணுமா அப்ப பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துஞ்சு அப்டி எங்க உங்க அண்ண சொல்லி கேட்டன் அவன் வந்து இது மாரி சர்ச்சிக்கு போயிருக்கா பிராக்டிஸ் யூத் பேர வச்சு யூத் ல்லோஷிப் வருது அதனால அவன் சாங்ல இருக்கான் ஆனால போயிருப்பான்
ம்
அப்பறம் நேத்துக்கோ கேட்டேன் நேத்து நீ வீட்லயும் இல்லா சொன்னா செரி உட்டா நா
நேத்து வீட்ல இல்லயா இருந்தனே
இப்ப காலையில தா கேட்டே மதியானோ நா எந்திரிச்சதே பன்னெண்டுர மணி பன்னெண்டுர மணிக்கு அப்போ கேட்ட
எத்ரி இப்போ இன்னைகா
ஆபிஸ்ல இன்னைக்கு வீட்டுல தா இருக்கன்னு சொன்னா
சேரி என்ன சாப்ட்ட
கஞ்சு குடிச்ச
ஹலோ
ஆமா பிரிஞ்சி செஞ்சே ஆனா சாப்டறதுக்கு தா யாரு இல்ல
ஏ பிரஞ்சி நீ என்ன நல்லா இல்லையா
நல்லாயிருகே சூப்பரா செஞ்சிருக்க உப்பு மட்டு லைட்டா கம்மியா யாருமே இல்ல இருந்தாதான சாப்டுவாங்க
அதா ஒங்கூட
தாத்தா சாப்டுவாருன்னு செஞ்ச பாத்தா அவர் வந்து ஹோட்டல்ல பாத்த அவரு வந்து ஹேட்டல்ல வ சாப்பாடு வாங்கினு வந்து சாப்டாரு எனக்கு அது கஷ்டமாயிடிச்சி
ம் பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு
முட்ட அப்புறோ பிரிஞ்சி சாப்ட
அப்ப பட்டுக்கிட்டுனாங் குத்த பிரிஞ்சு குடுத்தியா பட்டுக்கலா
அவ என்ன எ ஒரு கை புடி சாப்பாடுதா சாப்டுவா ஒரு
அவ என்ன சாப்ட் அவ அவுங்களாவது சாப்டாங்களா இல்லையா சாப்பாடு இன்னு சாப்ட்லையா கரெக்டா சொல்லு பட்டூ
அ ஏய் அதெல்லா சாப்புடுவா சாப்ட்டா அவ டாக் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இன்னிக்கு அப்டி தா சாப்பாடு நா வெக்கணு ப்ப நீ ஏதாச்சு சொல்வனு பாத்தா கிண்டல் அடிக்கிற அவ உ தங்கச்சிகிட்ட சொன்னா அவ அவ வந் அவளுகு எத்தன்னு வந்து நல்லா இல்லன்னா கூட நா எத்துன்னு வந்து குத்தனா அவ சாப்டுவா தெரியுமா
யாரு நா என்ன சொன்னனா இப்போ இப்ப நா சொன்னான உன்ன
ஆமா
சேரி எதுனா இன்டர்வியூ எங்கனா போனியா
நா உன்ட சொல்லுவே சொன்னே சொன்னதே தப்புப்போ
என்ன தப்பா
ஆமா கிண்டல் பண்ற நெக்கலா
யாரு நானு நா
ம் ம்
முளை
புரியல ஹலோ
வந்தானா
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
நா கிண்டல் பண்ற
ஆமா
சொல்லுங்க நீங்க தா எனை கிண்டல் பண்றீங்
அத நீ பண்ணியா நீ ஒழுங்கு மாரி கேக்குறே
நா போன் பண்ணனே மேடம் உங்ளுக்கு
அப்ப பண்ணே கால் பண்ண சொல்லி கேட்டே அதுக்கப்றோ போயிட்டே அதுக்கப்றோ நேத்தி பண்ணே நானாச்சி கேட்ட நீ என் நா நா என்னா இருக்க இருக்கறனா இல்லையான்னு கூட நீ கேட்டு கேக்கல நா உன்ன பத்தி விசாரிச்சே
ப்ப கேட்டே மேடம் உங்கள
கேக்கல யார்ட்ட கேட்ட
ஜாய்கிட்ட கேட்டே மேடம்
ஏய் நீ ஜாய் கிட்ட பேசியே ரெண்டு நாளாவுது எப்டி கேப்பே
யாருகிட்ட
அவகிட்ட ஹோ சிஸ்டர் கிட்ட பேசியே ரெண்டு நாளாகுது
ஏ
சண்டை போட்டியே
கத போ உன்ன மாரி பொய்யெல்லா சொல்ல மாட்ட ஏன்ட அவ
பேசல பேசனன்ட்டு இல்ல பேசுவனே சண்டதா போட்டு பேசுவனே ஏ பேசாம இருப்பே
அதா பேசுவ இல்ல ரெண்டு நாளா ரெண்டு பேரு பேசிக்கவே இல்லையே
ஆ பேசுவனே யார் பேசுலேனு சொன்னா அவகூட
செரி செரி பேசு அதா நல்லது
இப்ப என்ன இப்போ உனுக்குதா ஆச்இப்போ நெக்குள் நெக்குள் ஆயிச்சா இப்போ அதுக்கு நமக்கு
எனக்குல்லா நிக்கல அவளே நீ என்ன பண்ணி நீதா வந்து நீ என்ன போன் பண்ல சொல்றல நீ ஃபோன் பண்ணியா நீ ஒழுங்கா நீ என்ன எனப்பத்தி விசாரிச்சியா எனப்பத்தி கேட்டியா ஓ நீ பேசாத நீ வந்து ஏங்கிட்ட வந்து ஏ போன் பண்ல அப்டின்னு என்ன நீ கேக்கூடாது ஏனா நீ ஃபோன் பண்ணி பண்ணி என்ன ஏதாச்சி விசாரிச்சிருந்தாதா நீ பண்ணவே மாட்ற நாந்தா பண்றேனு நீ கேக்கலா நீயே ஃபோன் பண்ண மாட்டற என்ன ஏ ஃபோன் பண்ண மாட்டறன்னு கேக்கற எனக்கு என்ன எனக் வெறு எனக்கு நீ நீ ஃபோன் எடு இல்லன்னு வச்சுக்கோ எப்ப நா ஒனக்கு பண்றேன்னு வச்சுக்கோ நீ எடுக்கலனா எனக்கு டென்ஷன் ஆயிரு அது யாரா இருந்தாலு அப்பிடித்தா அதனாலதா நா என்ன பண்ண மாட்டே உனக்கு ஃபோன் பண்ண மாட்டே ஓ அண்ணா இருக்கானா அப்டி சொல்ட்டு அப்பிடின்னு கேட்டு வீட்டு்லனா என்ன பண்றாங்க வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்களா நல்லா சாப்பிட்டேனா நல்லா கேப்பே சாப்டாங்க எல்லா சொல்லுவா உங்க பெரியாண்ணனே கேப்பே இருந்தாங்கானா இருதாங்க சொல்லுவா இல்லன்னா இல்ல சொல்லுவா பெர்சா ஒபினியன் ன பத்திலா கேக்கமாட்டே அம்மா அப்பா உன்னே அவ்ள அவ்ளோதா கேப்
வேற எதோ கேக்க மாட்டலே
ஆ புரில்ல
வேற எது கேக்க மாட்டே
வேற என்ன கேப்பாங்க அப்புறோ அவ பேசுவா எங்கிட்ட வேற என்ன கேக்கணு
புரிதுங்கே செரி என அன்னைக்கி என்னா ஆச்சு நைட்டு நீ பேசுணோமே
இன்னாய்ச்சு அனைக் கொன்னு ஆவ்லயே
உறுதல சிக்கம்மாயிச்சுனாரா கேள்விபட்டடே
நா நல்ல தான்டா இருக்கே எனக்கு ப்ரச்சன வர்லனாதா புதுசு வர்றது பேய் புதுசு கிடயாது பழகிருச்சு ஆனா என்னா ப்ரச்சன எனக்கு ஞாபகோ இல்ல டெய்லியு ஒரு ஒரு பிரச்சன வந்தா நா எத ஞாபகோ வச்சிப்பே ஏய் என்ன அமைதியா இருக்க பேசு
மேடம் நா என்ன மேடம் கேட்டு அமைதியாயிருகுறே
புரியில
நீங்கதா வந்து அந்த ப்ரச்சன ஒன்னு சொல்லவே இல்லங்
என்ன பாய் பிரச்சன
அந்த ஆளுங்களுக்கு உங்களுக்கு
ஆளுக்கு எனக்கு என்ன பிரச்சன சந்தோஷமா இருக்கிறோ நல்லா தானே இருக்கோ
என்னால பிரச்சன ஆயிச்சுனு கேள்விப்பட்டே
அதுலா ஒரு பிரச்சனயே கெடயாது ஓடு ஐ அது ஒரு பிரச்சனையா அது பிரச்சனையே கிடயாது ஃபஸ்ட்டு அது எங்க லிஸ்ட்லயே கெடையாது அவுல்தா
ஆ
அதல்லா பிரச்சனை இல்லா யாராலயு ஆவாது அவனுக்கு நா பிரச்சன எனக்கு அவ பிரச்சன அவ்ளதா மத்தவங்கலால பிரச்சன வர்ல் வர்வு வராது அவனுக்குருக்குற ஒரே பெரிய ப்ரச்சன நா தா அவ்ளதா எனக்கு இருக்குற பெரிய பிரச்சன அவதா நா அவனை சமாளிக்கது அவ என்ன சமாளிக்கிற்றதே முஞ்சுடு அதுக்கே டைம் கர்டா இருக்கு
இதுங்க நைட்டு ஆ உனக்கு கால் பண்ணீங்க தூங்கவேண்டிது தான மூன் விட்டு தூங்குவோது தூங்காளாந்திங்களே
ஏவ் மாவ் நீ சொன்னியா அப்புறோ என்ன ஆச்சு நானும் படுத்துட்டேம்ப்பா பத்து கண்ண மூட்ன்னன்த்து ஒரு மாரி ஏதோ கஷ்டிகாருந்துசு கர்த்து கர்த்திகாருந்துச்சு வெறுப்பாடுச்சு எப்பமே நா ஃபோன் பண்ணுவ நைட்டு தூக்கவர்லனா அவனுக்கு அவ எப்பமே திட்டனதே கிடையாது என்ன நென்ச்சுதுன்னு தெரில திட்டிச்சு என்ன நா அழுவ ஆரம்பிச்சுட்ட அப்டே தூங்கவேல்ல விடிய கால்ல நாலு மணிக்குதா நால்ரைக்கு தா தூங்கன திட்டிட்டா அம்ப்ர அழுதுக்னே சொன்ன நீ இதுவரைக்கு என்ன திட் நீ திட்டிருக்கியா நைட்டு கால் பண்ணா இது இருக்குன்னு என்னைய திட்னதே கெடையாது நா இது ஒரு நாள் ரெண்டு நாள் கால் பண்ருக்கனா அஞ்சு வருஷத்துல நா எத்தன வாட்டி உனக்கு கால் பண்ணிருப்ப நைட் தூக்கோ வரலனு நீ என்ன திட்ற அப்டிசொன அப்றோ சாரி லா கேட்டா மே பண்ணா சமதன அவனே கத்துவா அவனே சமாதானபட்த்ருவா போய் தூங்கு அப்டி சொல்ட்டு போய்ட்டா அப்றோ தூங்கிட்ட எஸ் சொல்லுங்க சார்
என்ன மேடம் சொன்
கால் பண்ணிருக்க இந்த நம்பர்
அ